ஹலோ
ஹலோ
ஹலோ நானே அப்டியே உட்காந்துட்டு இருகேன் நீ என்ன பண் ட்ருக்க
நானு அப்டியே ஃபோன் பாத்துட்டு உக்காண்டருக்கே போர் அடிக்குது
உம் நா செரி அப்டியே எங்காது வெளியில போலா அப்டின் பிளான் பண்ணிட்டு இருக்கே
நானு அப்டிதா கொஞ்சோ ட்ரெஸ்ஸு வாங்கணு எனக் க
ஓ ட்ரெஸ் எல்லா வாங்கதான் வெளில போறியா ட்ரெஸு வாங்கறக்குலா நீ வெள்ல போற எனக்கு தா இப்ப எங்கேயுமே போ முடிய்ல பாப்பா வேற இருக்காளா
அதா அஹ் நானு உன்ன கூப்பிட்லான் தா இருந்தே
ஓ கூப்புட்லாந்தா இருந்தியா என்ன பண்லா இப்ப எங்காது வெளில போறதாருந்தா நம்பளுக்கு வந்துட்டு எங்காவ்து என்ஜாய் பண்ட்டு வர மாதிரி இருக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வர்லா உம் நீ இத பத்தி என்ன நெனைக்கிற
ஆஹ் நானு அதா யோஸ்ச்ட்ருந்தே அஹ் வண்டி எடுத்துட்டு உன்ன வந்து பிக் பண்ணிக்லான் நெனச்சே நானு செரி நா வந்து உன்ன பாப்பாங்கள பாத்துட்டு அப்டியே உன்னயு கூட்டிட்டு போயிட்டு அப்டியே கொஞ்ச டிரெஸ்ஸுங்கள்லா வாங்கிட்டு அப்டியே எதா சாப்ட்டுட்டு வர்லான் பாத்தே ஏனா மைண்டு கொஞ்ச ரிலாக் ஸ்சாகுல அப்பதா
ஆமா ஆமா கரெக்ட்டுதா ஏனா ரிலாக்ஸா தா இருக்கணு நம்ம எப்பவுமே எங்காவ்து வெளில போயி நம்ம எப்பவுமே வேலைல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துட்ருப்போல அதனால நம்ம எங்காவ்து போகும்போதுதா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு அதானே
அதத்தா நானு யோஸ்ச்சிட்ருந்தே சும்மா எவ்ளோ நேரந்தா இந்த ஃபோனே பாத்துட்ருக்கிறது ஃபோன் பாத்து பாத்து போர் அடிக்குது என்னதா பண்றதுன் நானு யோசிச்சுட்டு தா ஒக்காந்திருக்கே
எங்க போலான் பிளான் பண்ணி வச்சிருக்க இப்போ
அதா ஷாப்பிங் போனு
ஆஹ் ஷாப்பிங் போயிட்டு அப்ற வெளில எங்காவ்து போறதா இருந்தா நம்ம ஒரு ஜாலியா ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரிலா போக இருந்தாதா நம்பளுக்கு ரொம்ப நல்லா இருக்குல
அதுதா அஹ் நா வேணா இப்ப ரெடி ஆயிட்டு வரே நீயு பாப்பாங்கள ரெடி பண்றியா நா வந்து உன்ன கூப்ட்டுக்குறே
ஆஹ் ஓகே அதுவு நல்ல ஒரு விஷ்யந்தா அஹ் ஆனா நானு இப்ப பாப்பாங்க தூங்கிட்ருக்கா அவ வந்து எந்திரிச்சு அவ ரெடியாயி அஹ் மாவு பெரியவளயு ரெடி பண்ணு அஹ் வேணா பாக்லா நா ஓக்கிட்ட சொல்றே இந்த அவுட்டிங் ஒரு விஷ்யம்ன்றது நல்ல விஷ் யந்தா அவ்ங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இரு நம்பளுக்கு மட்டு இல்ல கொழந்தைங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தானே நம்ம பண்ணுறது
அதுதா நீ சாப்ட்டுட்டியா சாப்ட்டுட்டு வரியா இல்ல நம்ம வெளிய சாப்ட்டுக்லாமா
நம்ம வெளில சாப்ட்றது ஒரு நல்ல விஷ்யந் தா உம் உம் ஆனா வந்துட்டு இப்ப நம்ம நம்ம வீட்லருந்தே நம்ம செஞ்சு எடுத்துட்டு போனோனா அது ஒரு நல்ல விஷ்யமா இருக்குல்ல நம்ம எல்லாமே வந்து இங்கெருந்தே எடுத்துட்டு போறதுக்கு பெசாம நம்ம வந்து உம் அய வீட்லருந்து எடுத்துட்டு போயிருக்லா ஹோட்டல்ல இருந்து நம்ம வாங்கி சாப்புட்ற மாரி எதாவ்து பண்லாமா
அதுவு நல்ல யோசனையாதா இருக்கு எதா ஒன்னு பண்ணுவோ ஆனா வீட்ல மட்டு இருக்க முடியாது எவ்ளோ நேரந்தா ஃபோன பாத்துட்டே இருக்கிறது நா போய் இப்ப குளிச்சுட்டு ரெடி ஆகுறே நீயு ரெடி ஆகு
உம் அதுவு கரெக்ட் தா ஏனா இப்போ உம் நம்ம எங்காவ்து காட்டுக்குள்ள அந்த மாதிரி போறோ அப்டினா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு கடைங்க இருக்காது அப்ப நம்ம சாப்பாடெல்லா வந்து அங்க இருந்து வாங்க முடியாது அப்போ வந்து நம்ம பெசாம என்ன பண்ணிற்லானா இங்க இருந்தே நம் ப எடுத்துட்டு போயிட்டோனா நம்மளுடய பாப்பாங்கள் க்கு பசி எடுக்குமோது குடுத்துற்லா நம்பளுக் கு சாப்டும் போது நம்ம சா அஹ் சாப்ட்டுக்லா அந்த மாரி நெறைய விஷ்யங்கள் இருக்குல்ல செரி பரவால்ல நம்ம ஆனா நெறையா போட்டோஸ் எடுக்லா நம்ம இன்னைக்கு போயி
அதுதான் நறைய போட்டோ எடுக்கலாம் நம்ம போட்டோ எடுத்து எவ்ளோ நாள் ஆச்சு ஆஹ் நெறைய போட்டோ எடுக்கணும்னு நானும் யோசிச்சுட்டுதான் இருக்கிறேன் நீ என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன கலர் ட்ரெஸ் போடலான்னு சொல்றேன் நானும் ஒரே கலர்ல வரேன் நம்ம வேணா ஒரே மாதிரி போட்டோ எடுக்கலாம் இன்னைக்கு
ஆஹ் அதுவும் நல்ல ஒரு விஷயம்தான் என்ன கலரு நல்லா இருக்கும் நம்ம வந்து பாக்கலாம் பிளாக் கலர் போடலாமா
பிளக்கா வெயில் பிச்சு விட்டுட்டு இருக்கு நீ பாரு
அப்படியா செரி ஓகே நீயே ஒரு கலர் சொல்லு அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போலாம்
ஆஹ் ப்ளூ கலர் வெச்சிருக்கியா நீ
ப்ளூ கலரா ஆஹ் இருக்கு அத வேணா நம்ம ட்ரை பண்ணி எடுத்து பாக்கலாம் அஹ் அது ஒண்ணு பழசுதான் ஆனா வந்து நான் ரொம்ப நாளாச்சு போட்டு
அப்படியா இப்ப கொஞ்சம் நீ வெயிட் போட்டிருப்பல்ல அதனால உனக்கு அது கரெக்ட்டா இருக்காதுன்னு நெனைக்கிறல
இல்ல நான் லாஸ்ட் வீக் அத போட்டு பாத்தேன் அது கரெக்ட்டா தான் இருந்துச்சு அஹ் அப்புறம் தான் செரி ஓகே உ அது ஏற்கனவே எனக்கு பெருசாதான் இருந்துச்சு உம்
இருக்றதும் இப்போ கரெக்ட் கரெக்டாருக்கும் அஹ் நம்ம வேணா இல்லாட்டின்னா வெளியே போய் சாப் போறோம்ல அங்க போய் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்குவோமா
ஆஹ் ஓகே ஓகே அஹ் வேற என்ன வீட்ல இருந்தா எல்லாரும் வராங்களா இல்ல நம்ப மட்டும் தான் போறோமா
அஹ் நம்ப மட்டும் போலாம்
உம் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம போட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இப்ப நமக்கு வீட்லருந்தா அவங்களையும் கூட்டிட்டு போய் அவங்க வந்து ஒவ்வொரு டைம் அந்த எடம் பிடிக்கல அப்படின்னு டிஸ்டர்ப் பொலம்புவாங்க அப்றம் நம்ம நம்ம ஒரு சின்ன இடம் நல்லதா இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணி அதை பண்ணுவோ இல்லையா ஆஹ் வேற என்ன பிளான் வச்சிருக்கே இனி வெளியில போயிட்டு அதுக்கப்றம் திருப்பியு நம்ம வேற எங்காவது போறோமா
நம்ம பாப்போம் அப்டியே போயிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டுல்லாம் எங்கேயாவது போனுனா ஒன்னு ஒழுங்கா பண்ண மாட்டோம் இப்போ நான் பொறப்டுட்டு அங்க வரேன் நீ பாப்பாங்கள ரெடி பண்ணு நான் நம்ப போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அ என்ன கலர் வாங்க முடியுமா அந்த கலர்ல ஒரே மாதிரி வாங்கிட்டு நம்ம ஒரே மாதிரி போட்டு அங்கே போட்டோஸ் எடுத்துட்டு அப்டியே ஏதாவது சாப்டுட்டு அப்டியே சாயங்காலமாக இங்க வீட்டுக்கு வந்துடலாம்
உஹம் ஆமா ஆமா வெளியில சாப்ட போது கூட நம்ம பாப்பாங்களுக்கெல்லாம் எல்லாமே சேப்டியாதான் கூட்டிட்டு போணு கூட்டிட்டு வரணு இப்ப எல்லாமே எல்லா இடத்துலயும் அனிமல்ஸ் அது எல்லாம் வெளியில வருதுன்றாங்க நம்ம வந்து இப்போ டிரைவிங் கத்துட்டனாலும் ஓகே நம்ம போயிட்டு வரலாம் ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணு போது கொஞ்சம் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் வாரத்துல இல்லைன்னா மாசத்துல ஒரு டைமாச்சும் இந்த மாதிரி பண்ணும்ல
வீட்டு வேலை ஏதாவது இருக்கா
எனக்கு வீட்டு வேலை இருக்குதான் ஆனா வந்து ரொம்பலாம் இல்ல காலையில இருந்து நான் பண்ணிட்டு இருந்துட்டு பாப்பா இப்ப தூங்கும் போதுதான் நிறைய வேலை எல்லாம் பண்ணி வச்சுட்டு சரி ரிலாக்ஸ் தான் உட்காண்ட் இருந்தேன் அதனாலதான் சரி சும்மா உனக்கு கால் பண்ணலாமேன்னு பண்ணேன் ஆனா நீ அதுக்குள்ள ஒரு பிளானே போட்ட
அதுதான் அஹ் இப்ப வந்து எனக்கும் வீட்டுல வேலை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் நீயும் அதுக்குள்ள எல்லாமே ரெடி ஆயிட்டு வந்தனா போயிடலாம்
ஆஹ் சரி சரி நீ வந்து இப்போ என்ன வேலையில இருக்க உனக்கு ஏதாவது வேலை இருக்கா வீட்டு்ல
அதுதான் எனக்கு இப்ப வேலைதான் வீட்டுல நான் சொன்ன மாதிரி கொஞ்ச கொஞ்ச வேலைங்க இருக்கு ஆஹ் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு அப்றம் துணிங்க போட்டு விட்ருக்கேன்னா அதெல்லாம் எடுத்துட்டு சரி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னா நான் சீக்கிரம் வந்துருவேன் அவ்வளோதான் எனக்கு இன்னொரு
யார் யாரெல்லாம் இருக்காங்க நீ மட்டும்்தான் இருக்கியா
இல்ல நானு நானு இருக்கேன் நான் மட்டுதான் இப்ப இருக்கேன் மத்தவங்களா வேலைக்கு போயிட்டாங்க
ஓ அப்படியா சரி சரி நானும் நான் மட்டும்தான் இருக்க பாப்பாங்களும் இருக்காங்க எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க மார்க்கெட் போயிருக்காங்க நீ சொல்லும் போதுதான் நான் அவ்ங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் உம் வெளியில ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு ஒரு அனிமல்ஸ் பாக்குறோம் அப்டினும் போது நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் நம்ம போகும் போது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம எந்த ஒரு மைண்ட்லயும் எதுவுமே வைக்காம நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம போயிட்டு வரலாம் ஜாலியா ஓகேவா
அதுதான் நாளைக்கு வேலைக்கு போணும் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயே அதனால தான் நான் வந்து யோசிச்சுட்டு உனக்கு சரி நீ கால் பண்ணோன எனக்கு டக்குன்னு யோசன ஆச்சு சரி பாப்பாங்களு வீட்லயே தான இருக்காங்க அதனாலதான்
ஆமா ஆ அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து புடிச்ச இடமா நம்ம கூட்டு போறோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமும் டவுட் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு உம் சந்தோஷமா நம்மள அவங்க கூட்டுப்போறோன்ற ஒரு இதுல வந்துட்டு அவ் அ நம்பிக்கையாருப்பாங்க. நம்ம ஏதாவது வாங்கி குடுக்குறோம் அப்படின்னும்போது அவ்ங்க நம்ம சொல்ற பேச்சும் கேப்பாங்க அது நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அட்வான்டேஜும் நிறையா இருக்கு நம்ம போறதுக்குல்ல.
அதுதான் நீ எனக் கால் பண்ணனது ஞாபகம் வருது ட்ரெஸ் வாங்க போனும்ன நம்ம போன மாசம் நம்ம ரெட்டு் கலர்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி ஒரு பங்க்ஷனுக்கு போட்டோம்ல அதுல நம்மளால ஒழுங்காவே டிரஷு போட்டோ எடுக்க முடியலதானே. இனைக்கு அது போட்டு போலாமா நம்ம அங்க போய் கூட நம்ம வந்து வேற ஏதாவ வாங்கிக்கலாம் ஆனா இப்ப வந்துட்டு லைட்டு வெளிச்செல்லாம் போறக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸ நீ போட்டுட்டு வர முடியுமா
ஆஹ் ஆமாமா நீ சொன்னோனதா அது ஞாபகம் வருது அது அப்படியேருக்கு என்கிட்ட நான் போடவே இல்ல நம்ம அன்னைக்கு போட்டுட்டு சும்மா வந்து கழட்டி வச்சோல்ல அதோட அப்படியே இருக்கு. சரி ஓகே அதுவே போட்டுக்கலாம் அது நல்ல டிசைனும் இருக்கும் போட்டோக்கும் அது நல்லா இருக்கும் நம்ம போட்டோ பேஸ்குள்ள
அதுதான் பாப்பாங்களுக் க்கும் ரெட் கலர் இருந்தா போட்டுவிடு நம்ம எல்லா ஒரே மாதிரி ஒரே கலர்ல போட்டோ எடுத்து
ஆஹ் ஆமா ஆமா இருக்கும் நான் வேணா அதை எடுத்துட்டு ட்ரை பண்ணி இப்ப எடுத்து வைக்கிறேன் சீக்கிரமா நீயும் வந்து அந்த டிரெஸ்ஸ எடுத்து வச்சுட்டு அயன் பண்றதன்னா அயன் பண்ணிக்கோ நானும் கொஞ்ச அதை அயன் பண்னோம் அன்னைக்கு நம போட்டு அதை அப்படியே கொண்டாந்து வச்சுட்டேன். அயன் பண்ணி போடணும். பாப் அவங்களுக்கும் நான் எடுத்து வச்சிரேன் அவங்கள்க்கும் ரெட் கலர் புல் லன் புல் ல நம் கலர்ல அதே மேச்சாகுற மாரி இருக்கு
அப்ப நீ எடுத்து வச்சுரு நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ போய்ட்டு வேலைசெய்ர ரெடியாக ஆரம்பிச்சாதான் கரெக்டா உன்னை வந்து கூப்பறதுக்கு அப்புறம் போறதுக்கு போறதுக்கு வார்றதுக்கு கரெக்டா இருக்கும்
ஆமா கரெக்ட்த்தான் நீயே எல்லாமே போட்டு ரெடியா எடுத்து வை சரியா அந்த டிரெஸ் எல்லாம் எடுத் எடுத்து வச்சுட்டு கிளியரா ஆம் வது பண்ணலாம் நல்லா போயிட்டு எஞ்ஜாய் பண்ணிட்டு வரலாம்
அதுதான்
ஆஹ் உனக்கு வேற வெந்த எந்த வேலையும் இல்லதானே நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலதானே
இல்லல்ல நானே வந்து உன கூப்டலாந்தா இருந்தேன் என்னடா இ லோனாவே என்னப் பண்றதுன்னு யோசிச்சுட் தான் இருந்தேன் கரெக்டா நீ கால் பண்ணதும் எனக்கு ஐடியா வந்துச்சி சரி நீயும் ப்ரீயாயிருக்கன் சொன்னதும் சரி எங்கயாது போலாமான்னு நானும் யோசிச்சேன் அப்டியே சொன்னே
சேரி ஓகே நம்ம இத பத் பேஸ்லா செரியா
சேரி ஓகே வெளிய நா இப்ப வர அப்றோ நெறைய பேசணு
ம் சரி வைக்கிற பாய் பாய்